ங்களா பேசலாமா
ம் வணக்கம் தோழி பேசலாம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்கேன் தோழி என்ன பண்றீங்க
ஆ மொட்ட மாடில காத்து வாங்கிட்டு இருக்கேன் தோழி நீங்க என்ன பண்றீங்க
நா என் ரூம்ல இருக்கேன் தோழி ஃபோன் பாத்துட்டு இருக்கே சாப்ட்டீங்களா
ஹ ஆமா இந்த இரவு உணவு இனிமேதா தோழி சாப்பிடணு நீங்க சாப்ட்டீங்களா இரவு உணவு
இன்னு இல்லைங்க தோழி இனிமேதா சாப்பிடணு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஹலோ
ஆ கேக்குது தோழி சொல்லுங்க மதியான சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டேங் தோழி என்ன ஸ்பெஷல்னு கேட்டேன்
இன்னைக்கா தோழி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிறந்தநாள் விழாவுக்கு போயிட்டே அங்க போயிட்டு பிரியாணி சாப்ட்டே அ கோழி இறைச்சி பிரியாணி சாப்ட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க தோழி எனக்கு டி
நா வந்து அவரக்கா கோழம்பு தோழி
அவரைக்க கொழம்பா
ம்
அப்புடின்னா அந்த குழம்பு எப்புடி தோழி வைக்கிறது புதுசா இருக்கே அவரைக்கா கொழம்பு
அவரைக்கா கேள்வி பட்டது இல்ல
அவரைக்கா கேள்வி பட்டிருக்கே நா அவரைக்கல பாத்தீங்கன்னா சாம்பார் செய்வோ இல்லயினா பொரியல் செய்வோ இல்ல இல்லைன்னா பொறிச்ச குழம்புன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுவோ புதுசா குழம்புனே சொல்றீங்களே அதா எப்புடி பண்றது தோழி
அது சாம்பார் மாறி தா ஆனா சாம்பாருக்கு வந்து பருப்பு போடுவாங்க இதுக்கு வந்து பருப்பு போட மாட்டாங்க கிரேவி மாறி வைப்போ
அதா தோழி எப்புடி செய்வீங்க அதா சொல்றீங்களா செய்முறை எப்புடின்னு
ஆ சொல்றேங் தோழி இது ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் கடு எல்லா போட்டுட்டு ஆ வெங்காயே தக்காளி வெங்காயம் போட்டுட்டு நல்லா ப்பௌனிஷ் கலர்ல வந்தவன்னா தக்காளி எல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு இது வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுகணு
ம்
அதுக்கப்புறே ச கொஞ்சமா போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி வடுத்துட்டு அதுக்கப்புறம் காய போட்டு கொஞ்ச அள்ளி சாக்குல போட்டுட்டு கொஞ்ச நேர வதக்க விடணு பச்சை வாசம் போற முடியு போனனா அதுக்கப்புறே நம்ம மசாலா அதுல்லா மிளகா மல்லித்தூள் இந்த மாறி எல்லா போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திகணு
ஆ
நம்ம வந்து புளி கரைச்சு ஊத்தறோம்னா கூட ஊத்திக்கலா இல்லைன்னா புளிப்போ அவ்வளோப்போ சாப்புட மாட்டாங்க அப்புடின் மசாலா மட்டும் போட்டு தேங்காய் கொஞ் சமா துருவி போட்டு பண்ணுனா தண்ணி கொஞ்சமா ஊதுணு நெறைய ஊத்தக்கூடாது நல்லா கிரேவியா வர வரைக்கு காய் சுண்டனு காய் சுண்டனு நல்லா வேவணு அப்றம் கொழம்பு சுண்டணு உடனே ஏறக்குனா இத இருக்கு எங்க வீட்ல நாங்க இந்த மாறி சாம்பார் எல்லா இந்த மாறி எல்லா வெக்க மாட்டோ
ம் ம்
நாங்க வந்து இந்த மாறி கிரேவி இந்த மாறிதா வச்சு சாப்பிடுவோ சாம்பார் எங்க வீட்ல யாருக் மே சாப்புட மாட்டாங்களா
அப்டியா தோழி நீங்க வேற என் என்ன மாதிரியான மதிய உணவுகள் எல்லா சாப்பிடுவீங்க தோழி சாம்பார் சாப்பிட மட் டிங்க வேற
நா கா காலையிலதானா இந்த மாறி இட்லி தோசை மதியானதுக்கு சாப்பாடு
ம்
சாப்பாடு கொழம்பு நைட்டுக்கு வந்து அம்மா முட்டை குழம்பு வைப்பாங்க இல்லனா மாறி அப்புடி சாப்புடுறியா ஓகே
ம் செரி ஓகே தோழி நாங்க என்ன மாரியான மதிய உணவுல்லா சாப்பிடுவோனா ஒரு நாள் பாத்தீங்கன்னா சாம்பார் இருக்கு எங்களோட சாப்பாடுல இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா புளி கொழம்பு இருக்கு புளி கொழம்புனா கார கொழம்புனு சொல்லுவாங்க இல்லையா அந்த கொழம்பு இருக் ஹலோ இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா குருமா கொழம்புனு சொல்லுவாங்க சிலர் பாத்தீங்கன்னா அது மசாலா கொழம்புனு சொல்லுவாங்க அந்த கொழம்பு இருக்கு அப்றோ இன்னு சில நாள் சொல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க கலருன சாதம் மாதிரி சாப்பிடுவோ கலருன சாதம்னா இந்த புளி சாதம் எலுமிச்சம் பழ சாதம் தக்காளி சாதம் தேங்கா சாதம் அப்றம் பாத்தீங்கன்னா ம் ம் வெஜிடபிள் ரைஸ்னு சொல்லுவாங்க இல்லையா காய்கறி எல்லா போட்டு கலவை சாதம் மாரி அப்டியே அந்த சாதம் சாப்பிடுவோ அப்றம் பாத்தீங்கனா அதிகமாக இந்தியாவுல உணவுல என்ன இருக்கு அப்டினா அசைவம் தா இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா நாங்க மீன் சாப்பிடுவோம் அசைவத்தில்ல அ அப்புறம் ஆ கோழி கறி சாப் ஆட்டுக்கறி சாப்பிடுவோ ஆ ஆடுலயு வந்து தனித்தனியா அந்த பகுதிகல்லா இருக்கு இல்லயா அதுவே இல்லாம இருந்தா ஒரு ஒரு நாள் செய்வோ குடல் செய்வோ குடல் கிரேவி செய்வோ அப்றோ அந்த தல கறி இருக்கு இல்லயா அது செய்வோம் அப்றோ வந்து ஆடோட மூளை இருக்கு இல்லையா அத தனியா எடுத்து ஆம்லெட் மாரி செய்வோ முட்டையல்லா சேர்த்து அப்புறோ பாத் தின்ன அதோட கால்கள் இருக்கு இல்லையா அதுனால நெருப்புல போட் ட்டு வாட்டிட்டு நாங்க அத சூப்பு மாதிரி செய்வோ இல்லனா இடியாப்பத்துக்கு அதுவே ம் ம் இல்லன்னா இடியாப்பத்துக்கு அதுவே ஒரு சைடிஷா செய்வோ அத பாத்தீங்கன்னா பாயம்னு சொல்லுவாங்க இடியப்பாதுக்கு தொட்டுட்டு சாப்பிடுவோ ஆடுலேயே பாத்தீங்கன்னா அப்றோ ஆடோட தலைப்பகுதி இருக்கு இல்லையா அந்த தலைப்பகுதியவே நாங்க தனியா கொழம்பு மாரி செய்வோ அந்த எலும்பெல்லதயுமே ரிமூவ் எடுத்துட்டு அதயே தனியா நாங்க கொழம்பு மாதிரி செய்வோ இப்ப ஆடோ ஒவ்வொரு பகுதியையு நாங்க ஒவ்வொரு மாதிரி செய்வோ ஈரல் தனியா செய்வோ நுரையீரல் தனியா செய்வோ அந்த மாதிரி நீங்க எந்த மாதிரில்லா செய்வீங்க தோழி
நாங்களு இந்த மாரி ஆட்டு தல செய்வோ அது கிரேவி மாரி வச்சுக்கிட்டோம்னா இட்லிக்கு நல்லா இருக்கு தோசைக்கு நல்லா இருக்கு அப்புறோ ஆ ஆட் டு கால் வச்சுட்டுனோனா சூப்பு வைப்போ அந்த நம்ம சூப்பு இது பண்ணி விட்டு அந்த மிச்சோ ஒரு ரெண்டு மூணு காலு எடுத்து நம்ம கொழம்பு வச்சாலு நம்ம சாப்பாட்டுக்கு சாப்பிடலா நல்லா
சாதத்துக்குமே நீங்க அந்த சொல்லுங்க தோழி
ஆ அது கொழம்பு மாரிதா இருக்கு நல்லா இருக்கு வச்சா சாதத் துக்கு சாப்பிடலா அப்புறமே இது ஆட்டு அந்த ஆட்டு ரத்த அது செய்வோ அப்பற அதோட குடல் செய்வோ எல்லாமே கிரேவி மாறி செய்வோ அதே மாறி ப்ரி ஆடு கறி இருந்துச்சுன்னா மட்டன் வந்து நல்லா குழம்பாவே வச்சுப்போ கொஞ்சோ கிரேவியா வச்சிட்டு கொஞ்சோ வந்து ஆ தண்ணியா இது பண்ற மாறி வச்சு போம் அப்பறோ ம் மீன் சா மீன் சாப்பிடுவோ இந்த சைடு மீன் நெறைய சாப்பிடுவோ குழம்பு கொஞ்சோம் மீன் தலையே குழம்பு வச்சுட்டு மித்தா வந்து பொறிச்சு சாப்பிடுவோ சிக்கன் சாப்பிடுவோ சிக்கன்ல சில்லி சிக்கன் கோழியாவே பிடிச்சு நாங்களே வந்து கிளீன் பண்ணி கொஞ்சோ கிரேவி கொஞ்சோ குழ ம்பு அப்பறோ கொஞ்சோ சில்லி எடுத்து வச்சு சிக்கன் சில்லி சாப்பிடுவோ அப்பறோ அவ்ளோதா அந்த மாறி கை இந்த மூணு கறிதா எங்க வீட்டுல சாப்பிர்ரதே
ம் ம் நாங்க இத தவிரன்னு பாத்தீங்கன்னா இறால் சாப்பிடுவோ நண்டு
இறால் சாப்பிடுவீங்க இந்த சைடு இறால்லா கிடைக்கவே கிடைக்காது தெரியுங்களா வெறும் ஒரு வெறும் மீ மட்டன்னு இல்லைன்னா சிக்கன் அவ்வளவுதான் இறால் கெடைக்காது நண்டு கூட கெடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டோந்தான்
ஆ இப்போ பாத்தீங்கன்னா எங்க ஊர் சொல்லுங்க தோழி
நண் இந்த மீன்‌ சில்லி கடையில்லலாம் வந்து மீன் ம் இந்த நண்டும் போடுவாங்க அந்த எறால்லாம் போட்டதே கெடையாது நான் இன்னவரையு பாத்ததே இல்லை எங்க ஊர் சைடுலாம் போட்டு
இப்ப பாத்தீங்கன்னா சீசன் இல்லாதனால கூட உங்களுக்கு வந்து அந்த வரத்து கம்மியா இருக்கல்லாம் தோவி ஆனா எங்க ஊரு சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க
வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க எங்க ஊட் சைடு வரவும் கெடைக்கவும் கெடைக்காது அது ம்
வினோதம அது ஆ நாங்க வந்து இந்த ஆத்துலேயே வந்துட்டு எங்க ஊரு ஆறுலயே பாத்தீங்கன்னா அ எறால் இருக்கும் தோழி இது வந்து நல்ல தண்ணி இறால்ன்னு சொல்லுவாங்க நாங்க அததான் அதிகமா சாப்பிடுவோம் அதே மாரி மீன் வகையிலயுமே பாத்தீங்கன்னா நாங்க நல்ல தண்ணீ மீன் தான் அதிகமா சாப்டுவோம் ஏன்னா எங்க ஊர் சைடு அதுதான் அதிகமா கெடைக்கும் ஏன்னா எங்களுக்கும் கடலுக்கும் ரொம்ப தூரம் அப்படிங்கறதுனால நீங்க வந்து எங்களுக்கு இப்ப வரத்துக்குள் கம்மியா இருக்கலாம் நாங்கனு நாங்க அதிகமா பாத்தீங்கன்னா அந்த கடல் உணவுகள் வந்து எங்களுக்கு வந்து அதிகமா கெடைக்காது கெடைச்சா சாப்பிடுவோம் அனா எங்களுக்கு வந்து அதிகமா கெடைக்காது தோழி அதனால எங்க ஊரு சுத்தி ப பாத்தீங்கன்னா ஆறு நெறைய இருக்கு குளங்கள் நெறைய இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா எங்க ஊர் குளத்திலே பா த்தீங்கன்னா மீன் புடிப்பாங்க விறால் மீன் புடிப்பாங்க கெண்டை மீன் புடிப்பாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஜிலேபின்னு சொல்லுவாங்கல்லையா அந்த மீன் அதி அதிகமா இருக்கும் இப்ப எங்க ஊரு சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாரி நல்ல தண்ணி மீன் தா சாப்டுவோ அ அதுலே பாத்தீங்ன்னா விரால் மீன் தா ரொம்பவே சுவையா இருக்கும் அதுதா அதிகமான விலையுமே போவு இறாலுமே அதே மாதிரி உயிரோடையே நாங்க புடிச்சு சாப்புடுவோ தோழி உயிரோடையே அந்த தூலில்ல திம் அ எடுத்துட்டு அ சும்மா நெருப்பு இருக்குல்லையா அந்த நெருப்புல வாட்டி நாங்க சாப்டுவோ ஏனா அது பாத்தீங்ன்னா ஆ நல்லாருக்கும் தோழி நீங்க வேணா ட்ர செஞ்சு பாருங்க
ஆ எங்க ஊர் சைடுஸ் கெடைச்சிச்சுன்னா க கண்டிப்பா செய்யணு
அது வந்து உயிரோட இருக்கும் போது அத மாரி செஞ்சதா தோழி நல்லாருக்கு அதோட தோல் எல்லாமே நீக்கிட்டு நம்ம எறந்ததுக்கப்பறோ அத சாப்புட்றதுக் பாத்தீங்ன்னா அதோட டேஸ்ட்டே வேற மாதிரி போய்டு அதோட சுவையே பாத்திங்கன்னா நம்மளுக்கு வேற மாதிரி போயிடு அதனால நீங்க உயிரோட கெடச்சுதுன்னா நீங்க வேணா செஞ்சு பாருங்க தோழி செஞ்சுட்டு எனக்கு நீங்க தகவல் சொல்லுங்க தோழி ம் அப்பற பாத்தீங்கன்னா நண்டுமே பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல பாத்திங்கன்னா வயல்வெளிகல்லா அதிகமா இருக்கு நாங்க அதிகமா இந்த வயல் நண்டுகள் தா சாப்டுவோ சரி தோழி நமக்கு ஒதுக்கப்பட்டதர்க்கான நேரம் முடிந்து விட்டது மீண்டும் வேற ஒரு அழைப்பில் சந்திப்போம் தோழி நன்றி தோழி
நன்றிங் தோழி நன்